ஹலோ ஆ கேக்குது அக்கா அக்கா வீட்ல இருக்க நீங்க என்ன பண்றீங்க
நானு வீட்லதா இருக்கே
சேரி சேரிக்கா சாப்டீங்ளா
சாப்டேடா நீங்க
நானு சாப்டாச்சிக்கா
ஓகே ஓகே என்ன சமையல்
எங்க வீட்ல முருங்கக்கா சாம்பாருக்கா
ஓ அதேதா இங்கயு சரி சரி ஆ சேரிடா பாப்பாங்க என்ன பண்றாங்க
எல்லா டிவி பட்டுருக்காங்கக்கா
ஓகே ஓகே சேரிடா சம்மர்க்கு லீவுக்கு எங்கியு போலியா
எங்கியு போலக்கா எங்க அண்ணி ஒருத்தவங்கதா ஈசா கின்னு போலாமான்னு பிளான் பண்ணிட்டுருக்காங்க ஐயி நாங்க முடிவு எடுத்தால்லா எங்க வீட்ல வரமாட்டங்க்கா இப்டி எதா கேங்கா போற மாறி இருந்தாதா வருவாங்கக்கா அதனால ஈசா ஆமா ஈசா திருமூர்த்தி
ஆ
அந்த மாறி எங்கயாவது போனுக்கா டைம் செட் ஆகணு அப்பறோ அவுங்க தோட்டதன் னா அவுங்களுக்கு அந்த டைமிங் எல்லா செட் ஆனா போலான்டு கரெக்டா ஒரு நாள் காலேல்ல நேர்லமா போனட்டா ஈவினிங் குள்ளார வந்தற மாரி பாத்துருக்குக்கா
ஓகே ஓகேடா
அவுங்களுக்கு டைமிங் செட் ஆனா சொல்லுவாங்க இந்த தண்ணி பாச்சறது இந்த ஒர்க்கெல்லா இல்லா
ஒர்க்கல்லா இல்லேனா ஆ ஆமா அப்றோ அந்த வேலையெல்லா நம்ம முடிச்சு வச்சுட்தான போகனு அப்றோ பாத்து தந்தா
அவுங்களுக்கு அந்த ஒர்க் இருக்கா அப்ற தனியாவு நம்ம நாலு பேர் போனாலு போரடிக் கும் கா ஒரு கேங்கா போயிட்டோனா அவ சேந்து வெளாடிப்பாங்க இல்லன்னா நம்மளோடையே இருப்பாங்க என்னத்தியு என்ஜாய் பண்ண மாட்டாங்க
ஹ
சும்மா வேடிக்க பாத்துட்டு வந்துருவாங்க ஆமாங்க அதனால அவங்க வாய கூட்டு போனா இவுங்களுக்கு வெளையாடறக்கு ஒரு ஆ
உம்
அப்றோ நம்மளு என்ஜாய் பண்ண மாறி ஆச்சிங்ளா அதனால சோ அவங்களயு வர சொல்லியிருக்கு அந்த படத்த அங்க நறைய இருக்கேக்கா திருமூர் த்தி இருக்கு ஈசா இருக்கு திருமூர்த்தி ஃபால்ஸ்சப் போனதே இல்லைங்ளா
ஓகே ஓகே ஆ அதால அங்கியு போயிட்டு அப்டியே ஜாலி ஜேஜாய் பண்ணிட்டு வரலான்டு
பொள்ளாச்சி போனா இன்னு கொஞ்ச நல்லா கூலிங்கா இருக்கு
ஆ ஆ
மாசாணி எல்லா அந்த ஏரியா அ கூலிங்கா இருக்கு அந்த ஏரியா கொஞ்ச பெட்ரா இருக்குங்க இங்க இருந்து வெயிலுருந்து ஒரு ரிலீஃப் கெடைக்கு
பயங்கர வெயில்ரா வெளியவே வர முடியமாட்டேங்குது
ஐயோ இந்த வாட்டி மாரி வெயில் கஷ்டோ இல்லவே இல்ல க பயங் பாடி எல்லா ரொம்ப ஹீட் ஆகுது எனக்குலா காலே எரிச்சல் புடிச்சிருச்சுக்கா
ம் கால் ஏ இது ஒட நல்ல எண்ண வெச்சு குளிங்க ஒடம்புக்கு கொஞ்ச எண்ண வெச்சு குளிச்சா கொஞ்சோ இந்த பாடி டெம்ப்ரேச்சர்லா கம்மி ஆகு ம்
என்னால காளு அப்பப்ப எரிச்சல் புடுச்சு ஒ ஒரு டப்புல தண்ணி புடுச்சு ஒக்காந்து கால வெச்சுட்டு அப்பந்தா கொஞ்சோ ரிலீஃப் ஆகுற மாரிக்கு ஒருத்தங்க சொன்னாங்க பாடி இருக்கற பிளட் சர்குலேஷன் ஃபுல்லா உங்களுக்கு ஹீட் ஆயிருக்கு அதுனாலதா கால் எரிச்சல் வருது அப்டினு
இருக்கலா இருக்கலா ம் அதுன்ன கொஞ்சமா வெயிலடிக்குது நெறையா ஃப்ரெஷ் ஜூஸ் போட்டுக்குடி
அ ஏ எங்கக்கா ஒர்க்குக்கு போறோம்லக்கா அங்க எங்கக்கா ஜூஸ் கெடைக்கு ம் ஜூஸ் போட்டு கொண்டு போனா நல்லா இருக்காதுக்கா அது
பிளாஸ்க்கல ஊத்திக்கோ பிளாஸ்க்ல ஊத்தீட்டீனா அது ஃப்ரூட் ஜூஸ்லாங்கூடோ நீ ஈவினிங் வந்து போட்டு குடுச்சுக்கோ இல்னா காலைல குடிச்சுட்டு போய்கோ லெமன் ஜூசு அந்த மாரி ஏதாது போட்டீனா கூட உனக்கு நல்லா இருக்கு சும்மா வெறுந்தண்ணிய குடிக்கிறக்கு கொஞ்சோ பாடி வந்து அ கொஞ்சோ ஹைட்ரேட் ஆன மாரி இருகுத் தண்ணி நெறைய குடிக்கணுங்கறாங்க தண்ணி மட்டுமே தா குடிக்கிறோ
நாலா காலையிலந்து மதிய ஈவினிங் குள்ளறையே ரெண்டு வாட் வாட்டர் பாட்டல்லெல்லா முடிச்சிட்றேன்கா அது டென் டூ சிக்ஸ் குள்ளறையே ரெண்டு வாட்டர் பட்டில் முடிச்சிட்றே குடிச்சிட்டே இருக்கே குடிக்கவே முடியமாட்டேங்கிது அதுவு எவ்ளோதா ஒடம்பு அக்சப்ட் பண்ணு
ஆ தண்ணி தாகோ மட்டு த்ரோட்ல தண்ணி குடிக்கணு போலயே இருக்கு
ஆமா தாகோ தீரவே மாட்டேங்குதுங்க
ம்
ஒடம்பெலா ஹீட் ஆயிருதுக்கா அப்டியே தக தகன்னு எரியுதுங்க மொழங்காலு கீழ இருந்தே எனக்கு அந்த ஃபீல் ஆகுது கா கால் மட்டு எரிஞ்சா பரவால்ல நாம ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லலா மொழங்கால்ல இருந்து ஏரியுதே
உள்ளங்காலுளுக்கு நைட்டு படுக்கு போது நல்லா தேங்கா எண்ண ஊத் த்தி ரெண்டு கால்லயு நல்லா தேச்சிவுடு நல்லா அறக்கி உட்றதுன்னு சொல்லுவாங்ல நல்லா தேச்சிவுட்டு படுத்தினா அந்த பாடி ஹீ்ட்டெல்லா கொஞ்சோ ரெட்யூஸ் ஆகு
அ நம்மளுக்கு எளநீக்கிது போட்டு தரக்கு ஆள் இல்லயேக்கா
ஜல்ல இல்லயா அந்த குச்சில கத்தி கட்டி வெச்சு இழுப்பாங்கள
க்கா
ம் இல்லின்னா ஒரு மூப்பரியாது மாமா கிட்ட சொல்லி வர சொல்லு ஒரு பத்து பதினஞ்சு எளநீய ஒட்டுக்கா போட்டு வச்சுக்கோ
ஆமாங்க
ம்
அப்டிதா பண்ணு கா வீட்ல இக்குற டைம்ல
ஆ அந்த மாரி பண்ணி வெஷ்டின்னா தொட்டி இருக்கு அது இருக்குது ஒரு பத்து பதினஞ்சி இளநீய ஒட்டு க்க ஆ பிச்சு போட்டு வெச்சுட்டோம்னா அப்றோ உனக்கு எப்ப வேணுமோ வெட்டி குடிச்சுக்லா
ஆமாக்கா
ம் அத்த மாமல்லா என்ன பண்றாங்க
அவுங்க இன்னு அங்க இருந்து வரவே இல்லக்கா அவுங்க வீட்டுக்கு போனவங்க நைட்டு போயிட்டுச்சி அத் த இன்னு வர்ல இருந்துடுச்சு இன்னைக் ஈவ்னிங் தா வருங்க மாமா வந்துட் போயிட்டாரு
ஆ
அவங்க ரெண்டு பேர்த்க்கு ஆமா ஐயோ பஃங்க்ஷன்னா அவ்ளோதா கெளம்பிருவாங்க
ஆ போட்டோ போட்டோ
மழ வர மாரி இடி இடிச்சுட்டு இருக்குக்கா இந்த ஏரியா ஃபுல்லா மழைங்ளா
பேங்ளூர் நியூஸ் பாத்தியா
ஆ ஆலங்கட்டி மழ பெஞ்சிருக்கா பே அது எப்படிக்கா ஒரு குறிப்பிட்ட எடத்துல மட்டு ஆலங்கட்டி மழ பெய்யுது நம்மள ஏரியாக்கு நார்மல் ரெயின்னே வர மாட்டேங்குது
அதுதா தெரியல ஆக்சுவலி இப்போ நம்ம இங்க
அன்னைக்கு அந்த ஒன் மந்த்துக் அன்னைக்கு ஒன் மந்த் அப்போ அன்னூர்ல ஆலங்கட்டி மழ பெஞ்சுதுன்னாங்க ஆனா இந்தேரியாக்கல்லா நார்மலா கூட ரெய்ன்ட்ராப்
ரெயின் ஆ ஆமா அட இங்கே இப்ப நம்ம தோட்டத்லயே ஒரு ம் ஃபெப்ரவரி கடசீனு நெனைக்கிறே அந்த மாரி நம்ம தர்பூசணி போட்ருந்தோ ஆ வெட்டுக்கு வந்துருச்சு அண்ணா வேற ரொம்ப பயந்துட்டுருந்தாரு ஏன்னா நகரத் துப் பக்கமல்லா சும்மா இது தேங்கா தொ தேங்கா மூடி இருக்கும்ல ஒரு சின்ன சின்ன தேங்கா மூடி சைஸ் சு அந்த மாரி பெருசு பெருசா கட்டி பெரிய பெரிய கட்டி விழுந்திருக்கு அந்த மாரி எல்லா இங்க உழுந்துச்சு சுனா தர்பூசணி பூரா போச்சு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு லட்ச ரூவாய்க்கு மேல இன்வெஸ்மெட் மட்டு பண்ணிருக்குது
ம் ம்
அ அப்பறோ பரவாலைங்க மழ பெய்யாம இருந்ததே அப்ப அந்த டைம்லயு இந்த நகரத்து சைடு மைசூர் சைடுதா மழ பெஞ்சுது அந்த ஆலங்கட்டி மழ பேஞ்சுது இப்ப நேத்து பெங்ளூர்ல பாரு கார் கண்ணாடி எல்லா ஒடஞ்சு வீடு சென்ட்ருல்ல ஓட்டுலல்லா ஒடஞ்சு உள்ளுக்குள்ளேயே தண்ணி வருது பாவோ
ம்
கார் அப்டியே கண்ணாடி பின்னாடி எல்லா டம்மு டம்மு டம்முன்னு அப்டி கேக்குது சவுண்டு் உழுந்து பொட்டு பொட்டு பொட்டுன்னு அப்டியே ஃபுல்லா ஓட்ட கார் கிளாஸ் ஃபுல்லா முன்னாடி
ஆ ஐயோ கஷ்டொ பேய்ற எடத்துக்கு பெய்ய மாட்டேங்குதுக்கா
பேஞ்சா அவளோ தான்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தோ நானு எங்க அத்தையு காலையில டி வி நியூஸ் பாத்துட்டு இங்க சுத்தமாவே மழையே இல்லடா ரொம்ப கஷ்டமா இருக்குது வெயில்லு ஹை கீழத்துக்கு ஈக்குவலா இருக்கு இங்கயு
கொஞ்சொ மரங்கள் அதிகமா இருக்கு காடு அதிகமா இருக்கிறங்காட்டி கொஞ்சொ குளு வெயில் தெரியாது
ம் இவ்ளோ நாளல்லா கொஞ்சொ வேரியேஷன்ஸ் இருந்துச்சு ஆனா இந்த வருஷம்லா வேரியேஷன்ங்கிற பேச்சுக்கே எடமில்ல
ஊட்டியே அப்டிதா இருக்குன்னு சொல்றாங்கக்கா நெறைய பேரு அங்கயே வெயில் கொளுத்துதுங்றாங்க அது எவ்ளோ பெரிய ம மல
அதா அதா ம் இந்த டைம் கொஞ்சொ ஊட்டிலே கொஞ்சொ வெயில் ஜாஸ்தி தாங்கிற மார்தா சொன்னாங்க
ம் ஃப்ளவர் ஷோ போட்டுருப்பாங்க ஸ்டார்ட் பண்றாங்க நாளைலந்து போலீங்களா
நாளைல இருந்தா மே தேர்ட் வீக் தான்டா போடுவாங்க
மே ஃபர்ஸ்ட் வீக்ன்னுதாக்கா சொன்னாங்க நா எதோ ஆடுல பாத்த ஃபர்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்ணி நாளையிலந்து பெரிய பெரிய டிராவல்ஸ்கெல்லா அலவ்டு இல்ல காலைல எட்டு மணிலந்து ஒம்போது மணி வரைக்குன்னு போட்டுருந்துதுக்கா
ஓ அப்ப ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க ஏனா இந்த டைம்மு வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குல்ல அதனால ஆர்லியரா முன்னாடியே முன்கூட்டியே ஸ்டார்ட் பண்றாங்ளா இருக்கு ஏதோ ஒரு வருஷோ எ கல்யாணமாய் ஃபஸ்ட்டு வருஷோ அண்ணா கூட்டிட் போனாருன் நெனைக்குறே அம்மா ரெண்டு பேரு போய்ட்டு வந்தோ அப்பா போனத்தா
ம் நல்லாதா இருந் இப்ப நாங்குளு ரெண்டு மூணு வர்ஷத்துக் கு முன்னாடி போனதாக்கா அங்க காந்தி நகர்ல இருக்கும்போது ஊட்டிக் போய்ட்டு வந்தோ ஒரு டைமு ஆனா ஃபளவர் ஷோலா முடிச்சுட்டு போனோ ஆ நல்லாதா இருக்கு ஆனா நம்ளுக் போறக் டைம் செட் ஆகணுலக்கா
ஆமாடா நின்னு நாளைக்கு லீவதான என்ன போற மார்ருந்த நீங்க போய்ட்டு வாங்க பைக்லயே பைக்லய நாலு பேரு போ முடியாது
ஆமாங்க பைக் கு ரெண்டு பேர் தனியா போற மார்ருந்தா தெரிவிச்சுக்காதுக்கா இங்கருந்து ஊட்டி போய்டுவோ நறைய பேரலா போறாங்க பைக்ல
ஆ ஆ இல்ல நீங்க ரெண்டு பேருனாலு பைக்ல போலா அப்ப பசங்கள விட்டுட்டு போ முடியாது
ஆமா பசங்கள விட்டுட் நம்ம அங்க போய் ஒரு நாள் ஃபுல்லா என்னத்துக்கா ஸ்பெண் பண்ட்டு வரது நறைய பேர் இங்கருந்து ஊட்டி டீ குடிக்கலா போறாங்கக்கா எ ஃப்ரெண்ட்ஸலா
ம் ம்
ஒரு ஜாலிக்காக ஆமா சொல்றாங்க பசங்க எங்கடா போறீங்கன்னா நாங்க போய் டீ குடிச்சுட்டு வரோ அப்டியே ஒரு லாங் ட்ரைவ் போனமாரி இருக்கு ரிலாகஸானமாரி இருக் ஃபுல்லா ஃபேமிலியலா கூட்டு போ முடியும் பசங்கலா ஒரு அஞ்சாறு பேர் பைக் எடுத்துக்குறாங்க ஆ சும்மா அவங்களோட மைண்ட் ரிலாக் சேஷனுக்காகக்கா
ரிலாக் சேஷன் ஆமா இப்ப வொர்க்குக்குனாலா போய்ட்டா ரொம்ப ப்ரெஷர்டா எந்த வொர்க்ஸு வொர்க் புக்கிங் செக்டார்ல பாத்திங்னாலுமே ரொம்ப வேல பாத்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு ம்
அதனால சும்மா டீ குடிக்கருக்குன்ருக்
இருந்தன்ல கடசி ஆக ஆக எனக்கு எப்படா லாஸ்டுடே வரு யோ நம்ம கடசினால் என்னைக்கு வரு யோ இன்னிக் இன்னிக்கு திங்ககழமையா இன்னு நால்நாள் போகணுமா வெள்ளிக்கழம வரிக்கு இன்னிக்கு செவ்வா கழமையா இன்னு மூண்நாள் போகணுமா அப்டிங்கற மாரிதா இருக்கு
ம் ம் ஐயோ ரொம்ப கஷ்டங்க்கா வொர்க்கு ஃபீல்டுலா
ம் பாலக் யாருடா அண்ணாவா அண்ணா கீழ சத் கீழதா இருந்தாரு அப்றோ அங்க எதோ கொஞ்சோ வேல இருக்கு அப்டின்ட்டு ஆ கீழதா இருந்தாரு இன்னிக்கு எதோ வேல முடிஞ்சிருச்சு அப்டினா இல்ல நேத் செரி நானு அங்கதா இருந்தே அப்பறோ நா அங்கருந்து பஸ்ல கெளம்பி வந்துட்டே
ம் ஹும்
உஹம் அப்பறோ அண்ணா அங்க இருக்காரு அப்பறோ இன்னிக்கி பாட்டி அங்கருந்துச்சு தம்பி வீட்ல அப்பறோ தம்பி கொண்டோய் உட்றேன்னா அப்பறோ பாட்டி போச்சுன்னா இன்னிக் இ நைட்டு வந்துருவாங்க பாட்டி பாட்டுக்கு பாட்டி தனியாருந்துக்கு
ம் ஹும்
அப்பறோ அண்ணா பாட்டுக்கு அண்ணா வந்துருவாருன் நெனைக்குறே
அஹ பாட்டிய மேல கூட்டு போ மாட்டிங்ளா
பாட்டி அது பாட்டி வரமாட்டாங்கடா இங்க வந் தாலு அவுங்களுக்கு டிராவல் அதெல்லா அழச்சல் நா ஒரே எடத்துல கம்முனு இருந்துக்கற சாமி பொட்டாட்டோ என்னைய உட்ருங்க அப்படிம்பாங்க
சேர் செரிக்கா
ம்
அனா பாட்டி பாவோ வயசனாலு எதோ வேலலா செஞ்சு வெக்குது உங்களுக்
ஆ எனக்கு பாட்டி நல்ல சப்போட்டு இல்லீனாலா ரொம்ப கஷ்டோ
கிருகல்லா நெதானோ தெரியுமாங்கா
அ இப்ப அண்ணா இல்லன்னா நாங்க செஞ்சுக்குவோ பாட்டியே செஞ்சுக்கு ஏன்னா நா காரமெல்லா கம்மியா தான போடுவோ அனா அண்ணா இருந்தாருன்னா மட்டு சமைக்காது ஏன்னா காரோ கொஞ்சோ அண்ணா ஜாஸ்தியா கேப்பாங்க அப்டின்
ஆ ஸ்பைசியா வராதுப்ப அவுங்க செஞ்சா
போடுவாங்க காரோ போடுவாங்க இருந்தாலு வேண்டா அப்டின்ட்டு அப்பறோ நானே செஞ்சுக்குவே அது பாட்டியோட டேஸ்ட் சம்டைம்ஸ் அண்ணாக்கு புடிக்காதா அதனால
அ
ம் சேரிடா சேரி பாரு நா அப்பறோ கூப்பர்ர அடுத்த கால்ல பேசலா ம் ம் பைடா ஓகே ம்